அதுக்குன்னு
ஆ நல்ல இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா ரொம்ப நல்லா இருக்கே என்ன சமையல்
சமையல் சாம்பார் ரசம் அதுக்கப்புறோ மோர் ஆ பீட்ரூட், கேரட், பொரியல் சிஸ்டர் நீ உங்களுக்கு எங்க என்ன ஸ்பெஷல்
பரவாயில்லை இங்கயும் அதே மாதிரிதா ஆனா இவ்ளோ பெரிய லிஸ்ட் எல்லா இல்ல சிம்பிளா ஒரு சாம்பார் ஒரு பொரியல் அவ்ளோதா
ஓ சூப்பர் சிஸ்டர் சோ இல் இன்னைக்கு செவ்வாகிழம சோ அதனால அ சுவாம்ஜி
ஓ சரி சரி அதுதா என்ன டிஃப்ரெண்ட்டா பெரிய லிஸ்ட்டா
இல்லையா இல்ல சிஸ்டர் செவ் செவ்வாகிழம அது முருகருக்கு பட வச்சாங்க சோ பாஸ்டிங்க வீட்ல
ஓ செரி செரி இப்போ ஒங்ளுக் லா அம்மாக்கு ஹெல்ப் பண்ற பழக்க குக்கிங் ஹெல்ப் பண்ற பழக்கொ எல்லா இருக்கா
ஆ ஆ இருக்கு சிஸ்டர் நா ஆ சின்ன வயசுல பண்ணிருக்கே ஆ சின்னதா அப்போ ஏதாவ்து அம்மா வந்துட்டு சமைச்சுட்டு இருப்பாங்க மொதல்ல காய்கறி எல்லா எடுத்து வை தக்காளி எடுத்துட்டு வா அப்டின்னு குட்டி குட்டி ஒர்க் கொடுப்பாங்க இங்க அத நா அப்போ பண்ணியிருக்கே அ அதுக்கப்புறொ வந்துட்டு அ இந்த அஞ்சர டப்பான்னு சொல்லுவாங்க பாத்தீங்ளா அது கேள்வி பட் ட்ருக்கீங்ளா அதெல்லா அஞ்சர பெட்டி அதெல்லா எடுத்து கொடுத்துருக்கே அப்றொ ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் எல்லா மிளகா தூள் பாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவ்து வேணு அப்டின்ற பட்சத்துல அது எடுத்து கொடுத்துருக்கே மத்தபடி தெரிய குக் பண்ண எல்லாருக்கு எல்லா தெரியல சிஸ்டர் எனக்கு பட் ஆனா இப்ப குக் பண்ணுவே ஒரு சில இது காலேஜ்ல ஒன் டைம் வந்து குக் பண்ணிருக்கே சிஸ்டர் காலேஜ முடிச்சுட்டு செ செம் லீவுக்கு வந்திருந்தே அப்போ வந்துட்டு முடிச்சுட்டு காலேஜ் ரீ ஓபன் ஆயிட்ருந்து அப்போ நாங்க அ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வந்துட்டாங்க நா ஒரு ஒன் வீக் காலேஜ் போயிட்டு திரும்ப‌ அகேன் லீவ் அ லீவ்க் அந்த சாட்டர்டே சண்டே வீக் லீவ்க்கு வந்திருந்தே அப்போ வந்து கேரட் அல்வா நானே பண்ணிருந்தே பண்ணி அது எடுத்துட்டு போனே பட் அது யாருமே நம்பல நா தா செஞ்சேன்னு சொன்னா யாருமே நம்பல ஆ டேஸ்ட் என்க் உண்மையாவே நல்லா இருந்தது சிஸ்
ஆ இதுல ஒரு ரொம்போ அசிங்கப்பட்ட விஷயொ என்னன்னா அஞ்சரப்பெட்டி தெரியுமா அப்டின்னு கேட்டதுதா எனக்கு ரொம்போ அசிங்க படுத்துன மாரி இருந்துச்சு ஏன்னா இந்த இல்ல இல்ல சும்மா கிண்டல் பண்ற பா கிண்ட்ல் இல்ல அஞ்சர பட்டி தெரியாதவங்க யாரு இருக்க மாட்டாங்க இருந்தாலு செரி பரவால்ல இருக்கட்டு அதுலயு எப்டியாபட்ட ஒரு அ குக்கிங்ல ஜாம்பவான் மாதிரி என்னையே போயிட்டு கலாச்ச மாரி ஆயிச்சு ஏ சமையல் சாப்டது இல்லனு நெனைக்கிறே
ச நீங்க என்ன சூப்பரா சமைப்பீங்க அத சொல்லுங்க
எனக்கு முக்கா வாசி இந்த நம்ப தமிழ் உணவுகள் எல்லாமே எனக்கு நல்லாதா செய்வே ப்பா அதுவு இல்லாம ஒரு முற நா பாத்துட்டேன்னா இப்போ ஒரு பொருள எனக்கு சொல்லி தரலேன்னா கூட அந்த பொருள நா டேஸ்ட் பன்னி பாக்கும்போது அதுல என்னென்ன சேத்திருக்காங்க எப்புடி செஞ்சா இந்த டேஸ்ட் வரு அப்டின்றது என்னா ல அத கொண்டு வந்துர முடியு என்னால ஒரு ஒருத்தர் என்னா பண்ணுவாங்னா ரெசிபி சொல்ல மாட்டாங்க இது எப்டி செஞ்சுங்க கொஞ்ச சொல்லித்தாங்ளே அப்டின் கேட்டா அவுங்ளுக் கு அந்த அவங்ளோட கைமன வந்து அடுத்தவங்களுக்கு போய்டு அப்டின்ற ஒரு இதுனாலே அந்த ரெசிபி சொல்லி தர மாட்டாங்க அப்டி இருக்கிற பட்சத்துல நா என்னா பண்ணுவே சாப்ட்டு பாத்து இப்டிதா செஞ்சிருப்பாங்க அப்டின் செஞ்சிருவே ஆ இப்ப இருக்குற காலகட்டத்துல அதெல்லா நம்ப பண்ணவே தேவல்ல நம்போ யூடியூபோ இல்ல மற்ற சமூக வலைதளத்துல போட்டு பாத்தாலே என்ன இந்த ரெசிபி எந்த ஊருது எந்த நா ட்டுது ஆ அப்டின்றத கூட நம்ளுக் அக்கக்கா போட்டு குடுத்துட்றாங்க சூப்பரா நம்ப செஞ்சிட்லா
கண்டிப்பா சிஸ்டர் இப்போ வந்துட்டு யூ ட்யூப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயமே கத்துக்கற ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரிதா இருக்கு ஃபஸ்டு சின்ன கொழந்தைங்க படிக்கிறதுல இருந்து சமையல் வரைக்குமே சமையல் ஒரு ஜாம்பவானாகர வரைக்கு ட்ரை பண்ணிக்லா நம்ம
ம் அதுலையு ஒரு சிலரு இப்ப நெறைய வந்து இப்போ டாக்டர்ஸு இந்த மாதிரியு பேசுறாங்க இப்போ சித்தா டாக்டர்ஸு இவுங்ளு வந்து பேசுறாங்க அதே மாதிரி இந் த ஷெஃப்புல்லா நெறையவே பேசுறாங்கே அந் அந்த ஷெஃப்பு பேசுறத நம்ப ஒரு சில ஐட்டம்லா வந்து ஃபர்ஸ்ட்லா என்னா சொல்லுவாங்க நம்போ நா சொல்றது என்னன்னா ஒரு இருவது வருஷத்துக்கு முன்னாடில்லா நம்போ ஏதாது ஒரு நியூஸ் பேப்பர்லயோ ஒரு டி வில ரெசிப்பி சொன்னாங்கனா அய்யய்யோ இந்த பொருள் எங்கே க லியே நம்ம இத எப்டி போட்டு செய்து அப்டி அந்த யோசனைல அந்த பொருள நம்ப செய்யாமே விட்ருவோ ஆனா இப்ப இருக்கிற சூழ்நெலைல இப்போ அதுக்கு மாற்று வேறேதா சொல்றாங்க இப்போ ஒரு சில செலரிக் கீர போடுங்கன்னா அது கெடைக்கலன்னா இத போடுங்க இல்ல அந்த மாதிரி இந்த கொத்தமல்லி கெடைக்கலன்னா அதுக்கு மாற்றா வேற எதாது ஒரு பொருளு வந்து ஆட் பண்ணிக்கங்க அதோட டேஸ்ட் வந்து ஃபிளேவர் வந்து உங்ளுக்கு கெடச்சிடு அப்பிடின்ற மாரி நம்ளுக்கு சொல்லி தரதுனால நமக்கு வந்து அந்த குக்கிங் கொஞ்சோ ஈஸியா இருக்க மாதிரி தோணுது சீக்கிரோ அந்த ஆசைப்பட்ட பொருள செஞ்சி சாப்புட்றோ
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் சூப்பர் சூப்ரா சொன்னீங்க ஆ எனக்கு ஆசைப்பட்ட பொருள் அப்டின்னா பாத்தீங்கனா எனக்கு ஆ வெஜிடேரியன் சோ அதனாலே வந்துட்டு பெருசா எல்லா எதுவு நாட்ட இல்ல சிஸ்டர் சோ எனக்கு இந்த பால் பாயசோ கேரட் அல்வா இது இது மாதிரிதா எனக்கு புடிக்கு எனக் தயிர் சாதோ ரொம்ப புடிக்கு அது எப்போ எப்பனாலு சரி எனக் ஃபேவரட் சோ அது மாதிரி மத்தபடி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோன்னா பானிபூரி ஆ அது பேரு என்ன பாவ் பஜிங்களா
ஆமா பாவ் பாஜி சொல்வாங்க
சோ அது மாதிரி சாப்ட்டது உண்டு
இந்த பானிபூரிலா கூட நம்ப முடிஞ்ச அளவுக்கு வெளிலே சாப்டாம ஃபர்ஸ்ட்லா சாப்புடுற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா ஒரு சில வீடியோஸ் எல்லா பாத்ததுக்கு அப்புறோ இந்த பானிபூரி சாப்பறதுக்கே எனக்கு என்னமோ ஒமட்ரே மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அது வீட்ல செஞ்சு சாப்ட்டா அந்த பூரி கூட நா வீட்லே செஞ்சடுவ ஒன்னுல்ல நம்ம நார்லா வந்து மைதா மாவு கூட வந்து அந்த ரவயே மிக்ஸ் பண்ணி நம்போ போட்டு நம்ம செஞ்சோம்னா அந்த கிரிஸ்பியா அந்த பானி பூரி கெடச்சிரு என்னனா உருட்டுறது செரமமா இருக்கு எதா அச்சி வச்சி நம்மோ உருட்டிக்கலா அவ்ளோதா அந்த மாரி செஞ்சுட்டு அந்த பானி மசாலாவு இப்போ எப்டி செய்யணுன்றது நம்மளுக்கு ஈஸியா கெடச்சிடுது அந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால எதாவ்து அம்மாக்கு ஹெல்ப் பண்றதோ இல்ல நீங்க உங்களுக்கு தேவையானத செஞ்சு சாப்புனா அது ஒரு தனி சந்தோஷந்தா
கண்டிப்பா நா பானி பூரி சூப்பரா பண்ணுவ சிஸ்டர் செமையா பண்ணுவே ஒரிஜினல் மாரியே இருக்கு
என்னது
பானிபூரி தா சிஸ்டர் சூப்பரா பண்ணுவே பாருங்க ஆ கொத்தமல்லி ஆ கொத்தம எனக்கு நெறைய ஃபிரெண்ட்ஸ் ஸே சொல்லிருக்காங்க நீயெல்லா ஒரு ஷாப் ஓபன் பண்ணனா செம்மயா போகு அப்டின்ற மாரி ஃபிரெண்ட்ஸ்ஸே என்ன ஆ பாராட்டிருக்காங்க சிஸ்டர்
சூப்பர் அது மா
ஆ சொல்லிருக்றாங்க நல்லா பண்ற நீ நீங்க பானிபூரி பண்றீங்ள சிஸ்டர் அந்த பானி தண்ணி பண்றீங்கள அதுல லைட்டா ஜாட் மசாலால ஆட் பண்ணுவீங்கள அதுல அதுல கொஞ்சமா வந்துட்டு லைட்டா புளி அதாவ்து ரொம்ப அதிகமா சேத்துறாதீங்க சும்மா ஒரு ஒரு பின் சைஸ்ன்னு கூட பின்ஸ்ல ஒரு டியூஸ் ஸ்பூன் அளவுக்கு ஷேப்ல நீங்க போடுங்க அ அப்றோ வந்து கொஞ்சமா மாங்கா இருக்கு பாத்தீங்களா பச்ச மாங்கா
ஆமா
சோ அத கட் பண்ணி அது உள்ள இருக்குறத நீங்க ஆட் பண்ணிங் இல்லனா தோல்ல கூட போடலா ஒன்னு பிரச்சன இல்ல அது வந்து ஒரு ஒரு அது ஒரு த தனி டேஸ்ட் குடுக்குது சிஸ்டர்
ஆமா ஒரு ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்டைல்ல செய்வாங்க அதுவுமே நல்லாதா இருக்கு நம்ப சாப்புடுறதுக்கு சூப்பரா இருக்கும் அ அப்பறோ வந்து அது கூட வேர்க்கல்ல போடுவாங்க அந்த வேர்க்கல்ல போடலன்னா காரோ அது எனக்கு ரொம்ப காரமா இருக்குனு காரமா சாப்ட்டா அதுதா ச ஃபுல்லா சாப்ட திருப்தி கெடைக்கு இப்போ ஒரு சில கடைகள்லா புடிச்சி வச்சிருக்கே எங்க வீட்டுக்கிட்டயே போ நம்மளால ம் தொடர்ந்து அத செய்ய முடியல ஒரு அ ஒரு இதனால செஞ்சுட்டே அதுக்கப்றோம் அவுங்க சுத் தமா செய்றாங்கன்ற ஒரு நம்பிக்கைல வந்து ஒரு சில கடைய புடிச்சு வச்சிருக்கோல்ல இப்ப அங்க வந்து ஒரு மாசத் த்துக்கு ஒரு ரெண்டு முறையாவ்து சாப்புறது ஏனா தொடர்ந்து சாப்ட்டா எங்க அது பச்ச மெளகா அதிகமா இருக்கிறதுனால பயமா இருக்கு அதனால வாரத்துக்கு ஒரு முழியோ இல்ல ரெண்டு முறையோ அந்த மாரிதா எடுத்துக்கிறே நானு
சூப்பர் சூப்பர் சிஸ்டர் சோ நம்ம என்னனா நம்ம சாப்பட்றது இருந்தாலு மே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கண்டட்ரோல்டா இருக்கணு இல்லீங்களா
ஆமா கண்டிப்பா எதுனாலு அது ஆமா ஆ மத்தபடி இந்த சேண்விஜ் இதெல்லா கூட நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே கூட செஞ்சு சாப்பிட்லா இதுக்கு வந்து அந்த சேண்ட்விஜ் டோஸ்டர் இருக்கணு அப்டின்ற அவசியமே இல்ல எனக்கு வெறு தோசகலே இருந்தாலே போது ஆ சேண்ட்விஜ்க்கு தேவையான பொருள் எல்லா வாங்கின்னு வந்து அந்த மசாலாவே நம்மளே ரெடி பண்ணலா ஒண்ணு இல்ல அதேதா நம்ம அந்த பான் ம் பானிபூரி மசாலா செய்வோல்ல அந்த விழுதியே தா இதுல மிக்ஸ் அத வந்து தடவீ இது குடுக்குறாங்க மத்தபடி வேற ஒன்னு பெரிய பிரமா தல்லா இல்ல அது கூட வேர்கற்கல்ல சேத்துப்பாங்க அவ்ளதா அரச்சி அந்த விழுத போட்டுட்டு நம்ப தேவையான காய்கறிகள் வெச்சிட்டு அது கூட வந்து அந்த சீஸ் கொஞ்சோ துருவி போட்டு தோச கல் தோ தோச தவால வெச்சுட்டு ஏதாவது ஒரு சின்ன வெயிட் வெச்சிருவே ஏன்னா அந்த வெயிட்டு வைக்கும் போது நல்லா அது இதுவா ஆகுற மாரி ஒரு ஃபீலிங் இருக்கு அந்த மாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கு வெண்ண போட்டு இன்னு நம்மளுக்கு ஐ ஐஜீனிக்கா செய்யலா அவங்க கழுவ கூட மாட்டாங்க அதனால கொஞ்சோ எனக் கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சோ செரமமா இருக்கு
நீங்க சொன்ன மாதிரி எனக்கு காலேஜ்ல தா சிஸ் இந்த டோஸ்டர் வந்து ஏ ஃப்ரெண்டு அவங்க வீட்லேயே வாங்கி குடுத்துட்டாங்க சோ அத நாங்க எல்லாம் ஓ பிரட் பாக்கெட் வாங்கிட்டு வந்துருவோ பட்டர் வாங்கிட்டு வந்துருவோ ஜாம் வாங்கிட்டு வந்துருவோ சோ அன்னிக்கி காலையில ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா அப்டியே ஒரு டோஸ் பண்ணி ரெண்டு பிரெட் ஆளுக்கு ரெண் ரெண்டு சாப்ட்டுட்டே ஒடனே கெளங்பிறது சோ அது மாதிரி இருந்துருக்கே சிஸ்டர் ஞாபக வருது நீங்க சொன்னோன்னே
ஆமா இது கூட காய்கறிகள் சேத்துட்டா நம்மளுக்கு ஒரு காய் காய்ங்கல்லா சாப்ட்டா மாரி ஒரு ஃபீலிங் இருக்கு முடிஞ்சளவுக்கு நீங்க தனியா இருந்தீங்கன்னா அந்த ச எல்லா காய்கறியு போட்டு இல்ல கேரட்டு பீட்ரூட்டு இல்ல ஆ என்னென்ன நம்மளுக்கு ஆ ராவா சாப்புட்ற மாரி காய்கறிகள் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள மூக்கள்ளயே அவிச்சு போட்டு ஆனியன் கட் பண்ணி போட்டு அத சாட் மசாலா ஏதாவது தூவி போட்டு சாப்ட்டோம்னா உங்களுக்கு வயிறு வந்து ஃபுல்லா இருக்க மாரி இருக்கு கொஞ்சோ உங்களுக்கு பசியு தாங்குற மாரி இருக்கு அதுவு ட்ரை பண்ணி பாருங்க
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் ட்ரை பண்றே ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஆ இது நீங்க அந்த மார்னிங் வந்துட்டு ஆ வெயிட்லாஸ்கு எதாவது யூஸ் பண்றீங்ளா சிஸ்டர் இது ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி சமையல் கட்ல
அந்த மாரி வெயிட் லாஸ் டிரிங்க்ன்றது இல்ல ஆ மேக்சிமம் நா அந்த நெல்லிக்கா ஜூஸ் குடிக்கற்து வழக்கோ அதுல கருவேப்ல கொத்தமல்லி இந்த மாதிரி போட்டு குடிக்கும்போது இஞ்சியு போட்டுப்பே கொஞ்ச மஞ்சத்தூள் பொடி போட சொல்லியிருக்காங்க எனக்கு டாக்டரு அதனால அந்த மாரி போட்டு குடிக்கும் போது கொஞ்சோ எதிர்ப்பு சக்தி இருக்குனு சொல்லி இருக்காங்க பரவால்ல பேசுன்துல டைம் போனதே தெரிலப்பா பாய்ப்பா
கண்டிப்பா சிஸ்டர் கண்டிப்பா அடுத்த கால்ல பேசலா சிஸ்டர் கண்டிப்பா
ஓகே பாய்
ம் வெச்சிட்ற